கேக்குதா
ஆ கேக்குதுறா
இப்ப திவாகர் இன்னா ஃபோன் பண்ணி சொல்றா கிண்டில எதோ கேட்ரிங் கிதுடான்றா அத் பஃபே சிஸ்டமா பதினெஞ்சு பேரு கேட்டுக்றாங்ளா
அ
இங்க நவீன் வந்து ப பன்னெண்டு பேர் கேட்டா நவீன் அப்பவே நா சொன்ன டேய் குரூப்புல மெசேஜு போட்றா போட்றா போட்றா ப்பா அதா நறிய வாட்டி சொல்ட்டே
ஆ
இவனா இவ் போடாம அப்டியே உட்டுக்குதா போடாம அப்டியே உட் டு இப்ப வந்து டேய் இன்னாடா ஆள் வேணுடான்றா
ஆ நவீனதா உங்கிட்ட சொல்ட்டானே இன்னடா முன்னாடியே
எங்கிட்ட சொல்றானா டேய் நா சொல்றே டேய் குரூப்புல போட்டு கிரி போட்டா மாரி ஒன்னு போட்டுவுட்றான்ற எவ்ளோ வாட்டி சொல்றே நா நா
அ அவே கூப்டானே இன்னா ஆளுங்கதா
யாரு
டேய் நீ
திவாகர் வந்து இப்ப என்ன வான்றா அங்க
ஆ
இப்ப அதுல வந்து பண்ணென்டுபேர் தா வேணும்போலக்கிது
எதுல
அங்க தச்சது கூட்ரோட்டுக்கு
ஆ
ம்க்ம் அங்கியே ஆள் இல்லன்னுகிறானுங்கோ
ஆ
அது இன்னா பண்ணுவாங்கன் தெர்ல இன்னிக் பேசணு அத இன்னிக் பேஸ்ட்டு அதுக்கத்து ஆள் சே கேட்தா இட்டுன் போனோ கர்ட்டா இருக்கு நவின் பைய லூசு மாரி கேட்ரிங் புடிக்கிது கேட்ரிங் புச்சா ஒரு குரூப்புல மெசேஜு போட்றா அவன கூப்பல்லான்ற எத்தினியோவாட்டி சொல்ட்டே குரூப்ல மெசேஜி போட்றா அவவே வர்து தெரியுன்டான்னா அவே அப்பியே வுட்டுதாண்டா அவங் கேட்ரிங் கூப்டாவே எப்பிமே
ஆ டேய் இவன் முன்னாடியே சொல்டானேடா
நவின் சொல்ட்டா டேய் அவ சொல்லாம் பாத்தா அத குரூப்ல ஒரு மெசேஜு போட்டான்னான்டா
ஆ
ஏனா இருவத்தஞ்சாந்தேதி முகூர்த்த நாள் போலது எல்லாமே கேட்ரிங் கூப்டுவானுங்கோ எங்க ஒத்துக்குத்ன்னே தேவெல்ல
ஆ ஆ
உமா
அப்டியே கூப்ட்டா நானே அங்க போகல அ ரச்சூர் போறதா எங்க போறதான்தா யோச்சுட்ருந்தே நான்தா எங்க போய்ட்லானுட்டே
ம்
ஆ
நேத்து நைட்டு ம நவீன் டேய் நவீனங்க வாங்க ஒ கேட்டு ஜீவா கிட்ட
ம்
ம் கால்ல கேட்டதுக்கு நா பேசிடன்டான்றா
யார்ட
நவீனு கேட்ரிங்க்கு இது மாட்டப் போனா ஆ
நவீனு
ஆ
அப்பறோ அவன் ஃப்ரெண்டீடு ரெண்டு பேரு அப்பறோ நீ நாலாச்சா ப்ரேம் அஞ்சு
ஆ
நானு எங்க தம்பி
ம்
கிஷோரு
ம்
எத்தன ஆச்சு எட்டாச்சா நெக்ஸ்ட்டு வந்து மதி ஒம்போது இன்பா பத்து
உ
பதினொன்னு வந்து எதோ சொன்னடா வேல்முருகே
ஆ
அப்றோ பன்னெண்டாவது யாருன் தெர்ல பதினொன்னுதா நெனைக்கிறே அதுக்கு இன்னொருத்தர் கூப்புடனு போல
அ அ பிரியாணி கேட்ருக்கேன்றா இங்க
பிரியணி கேட் ட்ரிங்க அதுனால தா நானே இங்க போறே
ம் ம் அதா பசங்கள்ட்ட சொல்லிட்டு அவன மாத்தி வுட்றபோறே தே எவனா இட்டு போடா இவனுக்கு ஆளே இல்லயான்டா நவீனுக்கு ஆளே இல்லன்றான்டா நா பொயிட்டு வரண்டா கண்டிப்பா
ஆ இவ வேறன்டா சிவசங்கர் அதோட சேத்து கரெக்டா பன்னெண்டு பேரு வருத்து
ம் ம்
ம் ம்
அ சுத்து பாக்க போவாத
சித்தப்பா அங்க போறாங்க
இப்ப பைக் அங்க போறத்துக்கே அஞ்சு பைக் வேணு எ பைக் நா சொல்றே டே எ பைக் மத் மர்க்காடு செரியில்ல சத்தோ க்கு க்குன்து ஃபுல்லாவே பம்பு ரகு ஒருவாட்டி விழுன்ட்டாண்டா
ஆ
விளையாட்டா சொல்ல கரெக்டா பைக்கு கீழ விழுன்ட்டானா
ஆஹ்
அதுதா அசி மக்காடு ககன்ந்து எங்கயு லாங் போது எங்க அப்பா சொல்ற லாங் போறதுக்கு பைக் எத்துனு போகாதன்றாரு
உம்
லைட்ட்ஸ்ட்டு திடீன்னு உட்டா கூட அப்டியே கிர்ன்னு உக்காருது பம்பர் அப்டியே உக்காந்துருது ஃபுல்லாவே
ஆஹ்
ம் ம் அது
அப்ப நா அஞ்சு பைக் யார்யாருது பதினஞ்சு பேருனா ஒரு பைக்
பதினஞ்சு பேர் ஒரு ஒரு பைக்ல மூணு பேருனா சுகுமா பைக் கார்த்தி பைக்ல்லா
சுகுமாரு பைக்ல மூணு பேர் கூட சொல்றரு கார்த்தி பைக்ல மூணு பேர் ஆனா செத்துருவானுங்கள போறதுக்குள்ள
இப்ப நடுல இருக்கவே செத்துருவா
ஆமா உக்காந்துன்னு போ முடியாதுடா கஷ்டமாருக்கு
ஹ திவாகரு பைக்கு ஒன்னு
ஆஹ் மூணு பைக் ஆச்சு
மூண் நாளைக்கு ஆகாசு பைக்கு ஒண்ணு
எந்தா காச
சின்னா காசு பைக்கு
அ ஸ்கூட்டி அது போகுமாடா இது பெரிய பைக்கு ஓகே ஆ நாலு பைக்கு
திவ்யா எதோ சுதேஷ்னு கூப்டுவாங்களா என்னனு தெர்ல
ஆ சுரேஷ் ஆனந்த் எதனா ஒரு பைக்கு எத்தனு வந்தா அஞ்சு பைக் கரெக்டா இருக்கு
ஆ அதா ஸ்பே ஆறு பேர்ல போலா கெளம்பி
ஆனந்து பைக்லலா மூணு பேரு போக முடியாது டா டேய் தொடுவோம்ல
ஆ கேர்லி
டேய் பா அய்யய்யோ கூட வேணா ஆர் ஒன் ஃபைவ்ல்ல எம்ட்டில கூட ஓரளவுக்கு போயிட்லா ஆர் என் பைவ்ல நடுவுல உக்காரவனு சேரி லாஸ்ட்டு உக்காரவெ தா கொஞ்சோ கரெக்டா இருக்குனு
ம்
நடுல உக்காரவனுக்கு வந்து கொஞ்சோ இதுவா தா இருக்கு ஓட்டுறவனுக்கு இதுவா தா இருக்கு
அந்த வேர்ட சொன்னதே நா தா மொத பால்மேடு போவோ டா என்னா நவனுக்கு ஆள் இல்லடா எல்லா சின்ன பச பசங்களா வராங்க புது பசங்களா வரானுங்க ஒரு ரெண்டு பேரு அப்டியே நா சொல்றேனா நம்மதியே இன்பா அதுல வச்சு நா பாத்தே இன்னைக்கே அங்க போய் மேனேஜ் பண்ணிக்கோடான்றுப்பே சாப்ட வாங்கி வந்துருப்பாரு
நீ சொல்றா டே அவ முன்னாடியே சொல்ட்டான்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நா என்னடா பண்றது அவே வ
டேய் அவ இப்ப தான்டா சொல்றோ திவாகர்ட்ட எல்லார்கிட்டயு இப்ப ஆள் தே
யா யார
நவீனு
நவீனா ஏ நவீனு கூப்ட்டான்டா பன்னெண்டு அவன்ட்ட
உ
ஆ கூப்ட்டானுங்கனு சொல்ட்டா என்ன இப்டி இது பண்ணுவானு இதுலயே போறவனுங்ல்லே பாதி பேரு இப்டி வந்துருவானுங்க
ஆஹ்
ஆ இப்போ நவீன் குரூப்ல போட்டுருந்தா வெச் சிக்கே நம் பசங்களுக்கு இருகட் அப் ரெண்டு போரு வந்துட்ருப்பானுங்க
ஆ ஆ
யாருன்னா அந்த சைய்டு அமுச்சு உட்டு பிரியாணி கேட்றீங்க பாலு நா
ஆமாமா
அ அப்பு அ அதுலயே போமாட்டானுங்க அவ கூப்புட்டதுக்கு அப்புறம் போட்டு என்ன பிரியோஜனோ
ம் ம் ம் பஸ்டே நா ஒழச்சவந்தா இது என்ன இது எல்லாம் போட சொன்னான்ல அதுக்கு முன்னாடியாவே
ம் ம்
சேர் நா தா ஓகேடா பசங்க கேட்டுகடா ஒருவாட்டி எதுக்கு ஆட்டோ கூட கன்பாம் பண்ணிக்கிரியான
ஆ அதா சொல்ற ஏனா கம்மியா என்ன எல்லாமே சின்ன பசங்கடா
ஆமா உண்டு இவனுங்க என்ன பச்சுக்கு ஆளுங்களுக்கு குடுத்துட்டு கூட நம்ம என்னது பிளேட் வெச்சுமே டம்மு தூக்குற மாரி பாத்துக்கலா
ஆ ஆ எதோ நீ செய்வா நீ இன்சார்ஷா
இல்லே நவீன் ஆ டேய் அவ பையித்தியகார மாரி பண்றான்டா இன்ஜார்சுன்றா
ஆ
அதுதா கொஞ் நேர் பாப்பா எத்துக்கான போய்ரா அப்பா போத டைம்மு
அதாண்டா
வெருப்பா பண்றா சாம்பார் ஒயிட் ரைஸ் எடுக்குறகுல்ல கான போயிரா ரெஸ்ட்ரூம் போயிட்டு அப்டியே இருந்துர்றா ஏமாத்துறா ஏய் வாழா ஜேப்பா உங்க அங்க தம்பி தா
அவ வெளையாட்டா இருக்குறாண்டா வெளையாட்டா இருக்குறாண்டா ம்
எவ கேக்க போறானு ஜாலியா இருக்குறா
ஆ முண்ணூத்து ஐம்பருவாதானா முன்னூறூவானா கூட கேன்சல் பண்ணிர்லா
ம்
அங்க போனாலு அதே முன்னூத் த்து அம்பதா வரு
அதே முன்னூத்தி ஐம்பதுதா பெட்ரோல் நூத்தி ஐம்பதுருவா அவ்ளோதா
பெட்ரோலுக்கு அது அமோண்டுக்கு வண்டிக்கு அதே கரெக்டா இருக்கு நூத்தி ஐம்பது ரூபா தா
காத்தி பைக்கி எல்லா நூத்தி அம் நூறு அம்பதுக்கு அ ஒரு அறுவது கிலோமீட்டர் வருன்டா அறுவது கிலோமீட்டரு காத்தி பைக் கரெட்டாவு எனக்கு தெருஞ்சு அவ எங்க எல்லாத்துக்கு சுத்தியால்லா சும்மா ஊர்லே சுத்தா நேத்து கூட சுத்தினுந்தாதா
பெட்ரோல் போடுறா சுத்துறா பெட்ரோல் போடுறா சுத்துறா அப்புறோ எப்றா பெட்ரோல் இருக்கு வண்டில
ஃபோன் அடிக்குதா என்னிக்காச்சு எங்க அச்சாம் பொழுது எப்போன் தெர்ல நைட்டு அச்சாம் போல இருக்குது எப்ப அச்சான் தெர்ல பெட்ரோல் வாங்குனதுக் ச்சானா பைக் போல பெட்ரோல் வாங்குனார்னா
ஆ
நா கைனி போ போறன்டான்டா எங்கயாவது சுத்துட்டா அப்ப எங்கனா பெட்ரோல் இருக்கு நீ சொல்லே
சேர்தா
ம் அது நா அப்பா
அப்பா
மோட்டரு போயினுகிது அதுபோயி ஆப் பண்ணிட்டு வறனும் அதா மோட்ரு ஆஃப் பண்ட்டு வறனும்
புரியில
மோட்ரு
ஆ
தண்ணிப்பாஞ்சிகிது அது போயிட்டு ஆஃப் பண்ட்டு வரனும்
ப்ளே கிட்ஸ் ம் சீக்கிரவாடா
டேய் அப்டே பேசின் நா தோ தாண்ட பொறுமையா தாண்ட போறன்டா
ஆஹ
ம் கு
ஏய் இப்ப தாண்டா இருவது ஆயிருக்கே அது வந்து முப்பதுக்குள்ளே முஞ்சிருந்தான
நாளைக்கு நாளைக்கு கச்சூரி கேக்கிங் அப்பவா ஆன் பண்ணி கத்துக்கிறியா ஆன் பண்ணட்டா டேய் அது தெர்லடா ஓ எது எது முடிஞ்சிடுன்றா
இரவது இரவது தாண்டா இப்போ இது வரைக்கும் இரவது கால் பண்ணிகிறண்டா
இருவது கால் நீ பண்ணி இருவது கால் முஸ்டியா மூனாவதா முடிச்சனேடா
டேய் அதுல வந்து ஆறோ என்னமோ வந்து ஜீரோலே இருக்குது ஒண்ணு வந்து நூத்தி நாப்பத் தெர்ல ஒண்ணு ஒண்ணு நூப் நூத்தி நாப்பத்தி ஆறு
டே அதுல்லா கம்மிடா அதலா கணக்கு வராதா இந்த எழுவது ஏழு எழுவது ஏழுநூரு ஆற்நூறு ட்ரைனிங் போய்ட்டு மோட்ட
அது மாரி இருந்தா அது கம்மியாதாங்கிது ஆண்டா இப்போ நுப்பது போல முடிச்சிருவோ இல்ல
ஆ
நுப்பதுக்குள்ள
முப்பது குள்ள முடிஞ்சிரும் நெனக்கிறேன் எனக்கு இருவத்தஞ்சிலே முடிஞ்சிருச்சிடா
செர் செரி ஆதாடு ஸ்ரா சுவிட்ச் ஆப் ஆயிடுச்சி சுவிச் ஆஃப் ஆயிச்சிரா
ஆ செரி நானு அப்டே பேசிருந்தேன்டா நா பாட்டுனு பேசினுகிற செரி அப்டே ஃபோனு அப்டே வச்சனால் கட் கட் ஆயிட்டுகிது போலக்கிது நான் பாட்டுக்கு பேசினுகிரன் எடுத்து பாத்தா தெர்து ஃபோனு கட் ஆயிட்டுகிது எப்பயோ பேசாம இருந்தோன அப்டே இதாயிட்டு அது
பேசாம இருந்தாலும் இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சி அதனால தா எப்பயு அப்பயே ஆஃப் ஆயிடுச்சிடா ஸ்டாட் பண்ணி நூத்தி நாப்பத்தி நாலு செகண்ட்லே
இப்ப சார்ஜர் போட்டியா ஃபுல்லா ஃபுல்லா ஆவுண்டா
ம் இதோ முஸ்டாலாச்சி எனக்கு வேற வேல வேறகீதுடா எனக்கு
என்னா வேல
எங்க தம்பிது எதோ பண்ணுமா
டேய் அவ்ளோதா ஒன் தம்பி கொஞ்சம் ஃபோன் பண்ணி குடுத்தன அவன் பேச போறான்
அவன்லா பேச மாட்டாண்டா எபாய்
டேய் ஏன் நம்ம கூடாதான பேச போறா
ஆ
மூணு ஐடி பண்றான்னான் தெர்ல பேசின்னே எப்ப பாத்தாளும்
ஆ ஆ
எத்தன ஐடி பண்றானே தெர்ல பேசிகின்னே இருக்காண்ட ஆளு நேத்து கூட பாக்கே அப்டியே வேப்பமர அ வீட்டாண்ட இருந்து அங்க பக்கத்துலயே பேசுவான்
ஆ ஆ
அ அவுனுங்க ஏதோ அக்காங்களுக்குலா பண்றங்க போல தெர்து ஏதோதோ பண்ணிங்கிறானுங்கோ
எதோ பண்டோடா பாய்
இப்ப புது ஆளுகிட்ட பேச சொல்லோ கொஞ்ச போய் பத்து நிமிஷம் போதே தெரியாது
ஆ ஆ
அதே பழைய ஆளுங்க பேச போனாலே லேட்டா போவாங்கள்
ஆ ஆண்டா
இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேசுன வச்சுக்கய டைம் போர்தே தெரியாது
அ அ
அ யாரு ப்ரோ எங்க இருக்கீங்க அப்டி இப்டி கேட்டே போயிடுவா
அ அ விளாட்டா ஜாலியா பேசிக்கினு
அ அதே போல டைம் போது தெரியாது
அ அம் ஆமா
சேரா பண்றேனடா பண்றேன்
ஆ ஆ வாமா